ம் ம் சாப்ட்டியா ப்ரோ ஆ சாப்ட்டம் ப்ரோ சாப்ட்டம் ப்ரோ
இல்ல ப்ரோ நா இதுக்கு மேலதா இது இன்னும் லேட்டாகும் எனக்
ஏம்ப்ரோ டைமிங் சாப்புடுங் ப்ரோ
அது கால்ல ஸ் சாப்ட்டது லேட்டு அதனால இப்ப சாப்புறது கொஞ்ச லேட்டு ஏனா
எப்பமே மார் எப்பமே மார்னிங் லேட்டாதா சாப்டுவீங்களா
ஆமா லேட்டாயிடும்
ஓ
அதுனால தா சேரி நம்ம கொஞ்சம் லேட்டாதா சாப்ட முடியும் இப்பயே சாப்ட்டா திருப்பியும் நைட்டு சீக்கிரமா வந்து சாப்ற மாரியாய்டும் அதனால தா
இப்ப எப்ப சாப் இப்ப சாப்ட்டு எப்ப நைட்டு எப்ப சாப்டுவீங்க
அ அதுவே ஒரு நைன் ஆய்டும் நீங்க எத்தன மணிக்கி சாப்டுவீங்க
நானு எயிட் தேட்டி இல்ல நைன் ஆய்டும் ப்ரோ
ஓகே ஓகே
ம் ம்
இப்ப சாப்ட்டு வந்தாச்சா நீங்க இப்போ
அ சாப்ட்டாச் இப்பதான் ப்ரோ சாப்ட்டன்
ஓகே ஓகே
நைட்டு கேட்டரிங் இருக்கு போல
ஓகே ஈவ்னி்ங் போயிடுவீங்களா திருப்பியு ஒர்க்கா அ செரி செரி
போயிடுவ
ஓகே ப்ரோ
அது வேற எவ்ளோ பேர் எத்தினி பேருனு தெரில
என்ன ஃபங்ஷனு
மேரேஜ் ஃபங்கஷன் தான்
ஓகே மேரேஜ் மேரேஜ்தான் கால்ல பண் கால்லதான் பண்ணுவாங்க ரிசப்ஷன் முடிச்சி இந்த டைமு மேரேஜ் கூடவா இருக்கும் நாளக்கி மே ஓகே ஓகே நாளைக்கி மேரேஜ்க்கு இப்போ இன்னிக்கி ஈவ்னிங் அந்த இது பண்ணுவாங்கள அந்த இதா ஓகே ஓகே அதுக்க பரவா பேமெண்ட்டெல்லா எப்டி ஒங்குளுக்கு இது தருவாங்க இதுக்கெல்லா எவ்ளோ
த்ரீ ஃபிஃப்ட்டி
ஓகே ஓகே
ம்
போணு எதோ வர்றது வந்தா செலவுக்கு யூஸ் ஆகும் ஆமா
அவுள்தா அவ்ளோதான் ப்ரோ ஏதாச்சும் வருது அவ்ளோதான்
அதுக்கு ஆளுங்க எல்லா கரெக்டா இருப்பாங்கலா அந்த கவுண்ட் அவுங்க கேப்பாங்களா ஒரு பத்து பன்னிரெண்டு பேரு அது எல்லாத்துக்கும் ஆளுங்க ரெடி ஆயிடுவாங்களா
புரில ஃப்ரோ
ஆளுங்க கரெக்டா ரெடி ஆயிடுவாங்களான்னு கேக்குறேன் இப்போ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஏன்னா ஒரு எதுக்கு ஃபங்க்ஷனுக்குன்னா ஒரு பத்து பேரு கேப்பாங்க நீங்க நீங்க ரெடி ஆயிடுவீங்க ஓகே மிச்சம் வரு
ரெடி ஆகுங்க ரெடி ஆயிடுவாங்கபா ஆயிடுவாங்க அதெல்லாம் இருக்குறானுங்கோ எங்க பசங்கள முப்பது பே முப் முப்பது பேறு இருக்கோ ப்ரோ குரூப் ல
ஆ ஓகே ஓகே அப்ப சேரி
ம் ம்
சொல்லுங்க ப்ரோ என்ன சாப்ட்டீங்க இன்னிக்கி
நா மீன் ப்ரோ மீன் ரசம் சாப்பாடு ஐஸ் வாட்டறு வச்சாங்க அவ்ளோ தான் குச்சினு வன்ட்டேன் சாப்ட்டு வன்டேன் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
ம் ம் நீங்க என்ன ப்ரோ டிஃபன் இருக்கு
இன்னிக்கி ஆ எனக்கு சாப்புறதுக்கு என்னனு கேக்குறீங்களா இன்னிக்கு அந்த இங்கதான் கீரைக்கொழம்பு ரைஸ் ப்ரோ
எப்பயுமே கீரை கொழம்பா இல்ல இன்னிக்கி கீரகொழம்பா
இ இன்னிக்கு கீர கொழம்பு எப்வுமே இருக்காதுல்ல
ஓ நீங்க வீட்ல கட்ணு வந்திங்களா ஹோட்டல் சாப்பாடா ப்ரோ
புரில
வீட்ல இரு வீட்ல இருந்து கட்டிட்டு வந்திங்ளா ஹோட்டல் சாப்பாட கேக்குறே
வீட்ல இருந்து சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான் வீட்ல தான் நா இருக்கேன் ஒர்க் ஃபிரம் ஹோம் எங்க வீட்லயே தா இருக்கேன் நா
ஓ ஓகே ஓகே ஓகே ப்ரோ நா அதா ஒர்க் ஒர்க் பண்றீங்கன்னு சொல்றேன் ஒர்க் ஃப்ரம்மா
ஆமா வீ்ட்ல இருந்தே தான் ஒர்க் பண்றேன்
ஓகே ஓகே ஓகே ஃப்ரோ ஓகே கே நா ஏதோ ஆபீஸ் அங்கேயே போறீங்க போல நெனச்சேன் ப்ரோ ஹலோ கே கேக்குதா ப்ரோ கேக்குதா ப்ரோ
கேக்குது ப்ரோ
ஆ இல்ல என்ன சைலன்ட்டா ஆயிட்டீங்க சைலன்ட்டா ஆயிட்டீங்க
இல்ல இல்ல என்ன ப்ரோ கேக்கல
அங்கே இருங்க அப்டியா ம்
சொல்லுங்க ப்ரோ ஓ இப்ப நைட்டு போயிட்டு எத்தன மணிக்கு வருவீங்க
ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி வந்துரும் ப்ரோ
ஓகே ஓகே நைன் ஓ கிளாக் வந்துரு சேரி சேரி
ம்
இப்ப நைட் சாப்பாடு உங்களுக்கு அங்கேயே குடுத்துருவாங்க பிரச்சன இல்ல இப்ப வீட்ல நீங்க மட் டுமே உங்க பிரதர் எல்லாம் இருக்காங்களா யாரு நீங்க ஒருத்தர் தான் வீட்டுக்கு
பிரதர் பிரதர் இருக்காங்க ப்ரோ
ஓகே ஓகே
ம்
அவரும் கூட்டின்னு போவீங்களா போனா
ஆ அவரு வரமாட்டாரு ப்ரோ
அவரு வர மாட்டாரு
ம் ம்
அது எல்லா வீட்லு இப்டிதா ஒருத்தர் கூப்ட்டா வரங்ன்றாரு ஒருத்தர் வரமாட்டாங்க
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ ம் ஏ வர மாட்டாரு அவரு
செரி இந்து இப்போ ஒங்ளுக்கு காலேஜ் முடிச்சிடிங்க திருப்பி வேலைகெல்லா அப்ளை பண்ணுனா ஒங்க சீனியர யார்க்க பேசி பாத்தீங்ள எதனா ஒர்க்கு இருக்குனு எதன்னு அவுங்ககிட்ட
இல்ல ப்ரோ நா எம் பி ஏ எம் பி ஏ போடலான்னு இருக்கே
எம் பி ஏவா
ம்
அது கரைசலதா போட போறீங்க கரசல போறது நம்ம பிரச்சன இல்லப்ப இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ஜ டெம்பரரி ஜாபுக்கு இப்ப கேக்கலால்ல போடறதுக்கு
ஓ ஆமா ஆமா ப்ரோ அதுதா என்னன்னு பாக்கனு ப்ரோ
சீனியர் இருப்பாங்க கான்டாக்ட் இருக்குல்ல எப்டியோ பசங்க இல்ல யாராது சீனியர்ஸ் வச்சு அவுங்க வச்சு கேளுங்க ஒரு பத்து எடொ நாலு எடொ கேட்டு வச்சுக்கிட்டீங்ன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு அப் போட்டு உட்டு அதுக்கப்பறோ நீங்க இந்த இது சொன்ன அது பண்லா ஈஸியா இருக்கு
ஆமா ஆமா ப்ரோ
இந்த இப்ப ஃப்ரீலன்சிங் அதெல்லா யூடியூப்பூ அதெல்லா ஆ அதெல்லால்ல அக்கௌண்ட் எல்லா போட்டு அதெல்லாபன்றாங்ல்ல இந்த மாரி ஏதாது பன் ப பன்னிட்டு இருக்கீங்ளா
இல்ல ப்ரோ எதுமே பண்ல ப்ரோ
பண்லால்ல இப்பதா பசங்க இருக்காங்கல்ல எத்தன பேரு பசங்க இருக்கான ஏதோ ஒன்னு பண்லால
ம்
இன்னு நல்லா பன் இப்ப பன் வீடியோஸு காமெடி வீடியோஸு ஸ்பஷல ஷார்ட் பிலிம்லா எடுத்ருக்க அது மாரி ஏதாவது எடுத்திருக்கீங்ளா இது வரைக்கு ஷார்ட் பிலிம்ஸ் சின்னதா அ படத்துக்கு விட்டுருங்க பசங்க இருக்காங்ள நல்லா ப ஃபண் பண்றது நல்லா இருக்கு யூடியூப் நடத்துர்க்கு ஆளுக இருப்பாங்க நல்லா இருக்குங்க
ம் ம்
ஏனா நம்ம பாத்தா எல்லா முக்கவாசி ஏ என்னோட ஃப்ரெண்டே இப்போ ஒரு ஒரு படத்த ரிலீஸ் பண்ணாங்க இப்ப ரீசெண்டா வந்
எழுவத்தி மூனா ம்
ஆ ஹலோ
ஆ சொல்லு சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ
ஆ ஏ ஃப்ரெண்டு கூட இப்ப ஒரு படத்துல டைரெக் டரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கா இப்ப அவர ரீ இதுவு லாஸ்ட் வீக் ரிலீல்ஸ் ஆன ஒரு படத்தோட ட்ரெயலர் கூட அவனோட அவனு அதுல இருக்கா அசிஸ்டன்ட் டைரக்டரா பிளாக் பிளாக் கோல்டுன்னு ஒரு டிரெய்லர் வந்துச்சு இல்லியா
ஆமா ப்ரோ
அந்த படத்தோட அசிஸ் அந் ஆ டிரைட்டோட அ சப் அசிஸ்டன்டா தேர்டு மூணாவது அசிஸ்டன்டா அது ஒரு படத்துக்கு எத்தன பேரு அசிஸ்ட்டன் இருப்பாங்கனு நமக்கு தெரியாது அதுல அவனு இருக்கா அவனு ஏ கூட காலேஜ் படிச்சவ இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிகிரி எல்லா முடிச்சுட்டு போய் படத்துக்கு போய் சேர்ந்திருக்கா இப்ப ஃபுல்லாவே அதுலதா இருக்கா ஆமா ஒருத்தர் அத ஒரு கம்முனு அதுக்கு டைரெக்டா விஸ்காம் எதே சொன்னாங்களே அத படிச்சுட்டு அது பண்ணியிருக்கலா தேவையில்லாம இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் அப் அவ அப்பவே வந்து அப்படி பண்ணனு அப்படி பண்ணனும் தா பாத்துட்டு இருந்தா கரெக்டா இப்ப அதுக்கு தகுந்த மாரி ய அதா சொல்லுவாங்கல்ல காலேஜ்ல யாரரு வந்து கேமராவ துக்கிட்டு ரொம்ப அலையறாங்களோ அவங்க ஏதோ ஒண்ணு அதுக்கு ரிலேட்டட் ஆயிவாங்க ஒண்ணு போட்டோகிராபி க அந்த இதுல ஆடுவங்க இல்லன்னா படத்துக்கு இந்த மாரி ஷார் பிலிம்ஸு எப்படி உங்க குரூப்ல ஒருத்த இருப்பாங்கல்ல
கரெக்டு பா கரெக்டு பா கரெக்ட் கரெக்ட் எங்க குரூப்ல இருக்காங்க இருக்குறாங்க இருக்குறாங்க எங்க போனாலு ம்
ஆமா
எங்க போனாலு வெளியே இது மாரி போயிட்டு போட்டோ கிட்டோ வீடிய எச்சு ஒன்னு எத்துனு இருப்பானுங்க ப்ரோ
ந்த ஒரு படத்துல வரும்ல ஆ நைன்டி சிக்ஸ் இந்த படத்துல அந்த சீன்ஸ் எல்லா எப்டி எவ்வளவு பண்ணிருப்பாங்க அந்த மாறி
ஆமா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
இப்பல்லா யூடியூப்லயே அதா அதுக்காகவே ஒரு வீட்டுக்குள்ளயே சேனல் ஆரம்பிக்கிறான்னா என்ன வீட்டு குள்ளயே ஒரு ரூம்மு அவனுக்குன் தனியா இருந்த ரூம்மு அத செட் பண்ணி இப்போ சேனல் போட ஆரம்பிச்சறாங்க இந்த விளாகிங்கு இந்த சமையல் சமையல் செய்யுற வீடியோல்லா நல்லா நீ பாப்பீங்களா என்னென்ன சேனல் பாப்பீங்க யூடியூப் போன என்ன
இதுமாறி இப்ப ஒரு ஒரு கடைக்கு போனா அந்த கடையில உள்ள டேஸ்ட் சும்மா நம்ம நார்மலா எந்த கடைக்கு போனா டி
இல்ல யூடியூப் போனா மோஸ்ட்லி நீங்க என்ன பாப்பீங்கன்னு கேக்குறே யூடியூப் போனா என்னென்ன வீடியோஸ பார்பீங்க ரெகுலரா
அதா ப்ரோ இந்த டேஸ்ட் அதா அதா விலாக்கு ஏதாச்சு ஒரு நெத்திடு அத பத்தி பேசுறது அதெல்லா கொஞ்சோ
இந்த இஸ்டாரிக்கல் ஈண்வென்ட்ஸு நம்ம ஹிஸ்டரி அதெல்லா பாப்பீங்களா அந்த மாறி
புரியல ப்ரோ
இதா அந்த கோஸ்ட்டு கண்டுபிடிக்கிற வீடியோஸ் மாறி அதெல்லா சும்மா பிரங்க் பண்ணி போடுவாங்கள அது த மிஸ்டரி ஏதோ ஒன்னுங்க பிளைட் காணாம போன அப்ப மாறி மிஸ்டேக்ஸ்ல்லா இருக்குல்ல
ம்
அந்த மாறியெல்லா பாப்பீங்களா
அந்த மாறில்லா பாக்க மாட்டே ப்ரோ
ஏய் ரொம்ப புடிக்காத அந்த மாறியெல்லா ந்த பொதயல் தேடுற மாறியெல்லா வருல்ல அந்த மாறி
ஆ அந்த மாறில்லா பிடிக்காது ப்ரோ எனக்கு எதுவுமே பாக்க பிடிக்காது ப்ரோ சும்மா ஏதாச்சு நார்மலா எதாச்சு யூஸ் பண்ணோ ப்ரோ அவ்வளதா ப்ரோ
டைம் பாஸ் ஆனா போது எது பண்ணாலு செரி
அவன் தா டைம் பாஸ் ஆகுது ஏதாச்சு நல்ல
உங்க போபோன்ல இன்ஸ்டாகிராமு இந்த சின்சர் எல்லாமே வச்சிருக்கீஙல யூஸ் பண்றிங்க ரெகுலராகல்லா
ம் யூஸ் பண்றோ ப்ரோ
நா இது வரைக்கு பேஸ்புக் எல்லா யூஸ் பண்ணதே யூஸ் பண்ணதுன்னா இன்ஸ்டால் பண்ணிருவோ ஏதாவது தேவைன்னா லாகிங் பண்றதுக்கு அது யூஸ் போட்டது இது வரைக்கோ அத வந்து நல்லா யூஸ் பண்ணததே இல்ல பேஸ்புக்ன்றத நீங்கல யூஸ் பண்றீங்களா பேஸ்புக்ல்லா
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ
நா வந்து பேஸ்புக்ல என்னன்னா அந்த பேஸ்புக்லன்னு ஒரு மெசேஞ்சர் ஆப் வந்துருச்சுல்லையா அப்போ ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அந்த மெசேஞ்சர்ன்னு ஒரு ஆப் சேட்டிங் பண்ற ஆ அது யூஸ் பண்ணியிருக்கே அதுக்கப்பறமா பேஸ்புக் அது யூஸ் பண்ணது இல்ல ஈமோ அதெல்லா நியாபக இருக்க இமோ வீடியோ காலுக்கான அப்ளிகேஷன்
தெரியேல ப்ரோ ஏ அதலா தெரியல ப்ரோ எனக்கு அதெல்லா தெரியாது ப்ரோ அனி ஸ்கைபா
ஆமா ஸ்கைப்புன்னு ஒரு அப்ளிகேஷன் வீடியோ காலு அப்ளிகேஷன் இதெல்லா வந்து அந்த காலத் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி அதுல்லா
ஒரு ஃபைவ் இயர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி என் கிட்ட எங்க ப்ரோ மொபைல் இருந்தது
கேள்விப்பட்டுருப்பீங்ள ப்ரோ ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி வந்த படத் தெல்லா நம்போ பாக்குறோம்னா நம்ப பாத்து தெரிஞ்சுக்கிறோல்யா அந்த மாரி கேக்குற
இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ அந்த இல்ல அந்த மாரி பாக்கல ப்ரோ
செரி ப்ரோ கால் பண்ணுங்க திருப்பி பண்றீங்களா எப்டி
ம் பாக்குற ப்ரோ என்னன் மெசேஜ் பண்ற
ம் பாத்து சொல்லுங்க